ஆஹ் உங்களுக்கு கேக்குதுங்களா தெளிவா கே தோழி எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கேங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்க ன்னா இப்போ நம்ப உணவுகள் வந்து பாத்தீங்கனா அஹ் பழங்காலத்துல இருந்த உணவுகள் விட இப்ப வந்து நம்ப எடுத்துக்கிற உணவுகள் வந்து ஒரு நல்லது இல்ல அப்டின்னே சொல்லலா ஏனா இப்ப வந்து பாத்தீங்கனா நெறையா சீக்கிரமா செஞ்சு சாப்ட்ற உணவுகள் வந்துருச்சு கடைலயே நம்ப போய் பாத்தாலும் ஒரு மேகி பொருட்கள் ஆகட்டும் ஒர் வீட்ல அம்மாப்பா இல்ல அப்டினா கொழந்தைகளுக்கு வந்துட்டு காசு குடுத்துட்டு போய்ற்றாங்க நீ மேகி வந்து வாங்கி சமச்சுவை அப்டிங்கிற மாதிரி சமச்சு சாப்ட்டுட்ரு அப்டின்னு எப்போவு ஒரு அஞ்சாறு வர்ஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்ருந்தாங்க நாலா இதா இருக்கம் போது இப்ப வந்து பாத்தீங்கனா காசு குடுத்துட்டு போய்ர்றாங்க அப்டில்லனா ஒனக்கு சுகி சோமட்டோல எது வேணுமோ நீ ஆட்ருப் போட்டுக்கோ இவங்கிட் ஜி பே நம்பர ஏன்ட்ட குடுத்துரு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க இதெல்லா எத நோக்கி போயிட்ருக்குனே தெரிய்ல அப்ப வந்து பழைய உணவுகள் வந்து இப்ப யாரும் பெருசா எடுத்துக்கறதில்ல எல்லாமே பாஸ்ட்புட் அந்த மாரி போயிட்ருக்கனால நோய் வாய்பும் நெறையா வந்துருச்சு இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க இந்த மாதிரி யாராவ்து உங்ககிட்ட அனுபவங்கள் இப்போ சின்ன வயசுல இருந்து நா இந்த மாரி பாஸ்ட்புட் சாப்ட்டு கொஞ்ச எனக்கு ஒடம்பு சரியில்லாம போயிர்ச்சு அந்த மாரி எதாவ்து சொன்னது கேட்டதுண்டா தோழி
இப்ப சமீபத்துல ஒரு சின்ன கொழந்த வந்து தொடர்ந்து ஒரு பிஸ்கெட் ஒரு ஒரு ஒரு வகையான ஒரு பிராண்ட் பிஸ்கெட்ட சாப்ட்டு சாப்ட்டு அந்த கொழந்தையோடைய அந்த இறப்பை அப்டின் சொல்லுவாங்கள்ல அது வந்து சுருங்கி இருக்கு அப் ப்டின்ற செய்திய நா கேட்டே இந்த மாதிரி கடைல பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பொருள சாப்ட்டு சாப்ட்டு ட்டு ஒரு கொழந்தையோட ஒடம்பு எவ்ளோ பாதிக்குது இப்ப அதுல எவ்ளோ கொள்ள கெமிக்கல் கலக்குறாங்க எவ்ளோ எவ்ளோ ரசாயன பொருள் வேற எதாச்சு பொருள் கலக்குறாங்ளான்றது வந்து நம்ளுக்கு தெரியல நம்ப நம்ப நம்பளோடைய கண்பட நம்பளுடைய கைப்பட நம்ம செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடுல இருக்க ருசி வேற பாக்கெட்ல அவ்ங்க வந்து ச பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பொருள்ள வந்து ருசிக்காக என்னென்ன ரசாயனத்தைவேனாலு சேக்லா நம்ம நம்ப வந்து அத வந்து போய்ட்டு பாத்து நீங்க ஏ அத சேக்குறீங்க நீங்க ஏ இத சேக்குறீங்க நம்மளால கேள்விலா எழுப்ப முடியாதுல்ல அவ்ங்கக்கிட்ட அந்த மாதிரி கேள்வி எழுப்புனாலு உங்களுக்கு விருப் விருப்பம இருந்தா வாங்குங்க இல்லன்னா போங்க அப்டின்னு சொல்லிட்டா நம்ள நம்பளே அவுங்க சொல்லுவாங்க எனப் பொறுத்தவரையு வீட்டுல செஞ்சு சா வீட்டுல செஞ்சு சாப்புட்ற சமையல் தா என்ன பொறுத் பெஸ்ட்னு நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா ஆ ரொம்ப செரியா சொன்னீங்க தோழி இப்ப சமீபத்து துல வந்து பாத்தீங்கன்னா நா இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்தோ அப்டின்னா ரெகுலர அது மாரி சாப்புட்றதெல்லா கெடையாது வீட்டு உணவு எடுத்துப் ஆ அதுவு வந்து சாப்டுவே இப்ப சமீபத்தில் சென்ற வார வந்து பாத்தீங்கன்னா நம்ப வீட்ல வந்து வழக்கம் போல அசைவ உணவு வந் எடுத்தோ எடுக்கும்போது வந்து பாத்திங்கன்னா என்னோட கணவர் வந்துட்டு இந்த ப சில்லி சிக்கன் வந்து நா வந்து சொன்ன அம்மா வந்து நீங்க கொழம்புக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க சிக்கன்னு நீங்க வந்துட்டு சிக்கன் பொறிக்கிறக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு மசாலா பவுடர் ஒன்னு வாங்கிட்டு வந்துருங்க அப்படினு சொல்லி சொன்ன சேரின்னு கணவர் என்ன பண்ணிட்டாருனா நம்ப ஒன்னு சொன்ன அவரு ஒன்னு செய்வரு அவர் என்ன பண்ணிட்டாருனா இந்த பக்கெட்டோட ரெடிமேடா விக்கும் பாத்துக் திங்களா அவங்களே மசாலாலா போட்டு கலக்கி அந்த இது வந்து ரெடிமேட ஒரு கிலோ பாக்கெட் வாங்கட்டு வன்ட்டாரு ஒரு நல்ல ப்ரண்டுலந்து தா வாங்கிட்டு வந்தாரு நல்ல ஒரு ப்ரண்டதா வாங்கிட்டு வந்து குடுத்தாரு இது என்னது இதா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலயே போட்டுருந்தது இந்த மாரி மேரினேட் பண்ண சிக்கன்ட்டுன்னு அப்பறோ ஓபன் பண்ணி பொறிக்கும்பொழ்து நா வந்து கேட்டே இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வராதுங்க வந்து ஏனா அவங்க வந்து ஏனோதானோ தா பண்ணுவாங்க நம் வாங்கும் போது நம்ம அந்த சிக்கன வந்து தெளிவா நம்ப கிளீன் பண்ணி நமக் எது வேணான்னு வேஸ்ட் தூக்கி போட்டு பண்ணுவோ ஆனா அவங்க வந்து ஏனோதானோனு அப்டியே வெட்டி அதுலயே வந்து இது போட்டு தருவாங்க அப்பற நா வந்து இந்த மாரி வாங்கிட்டு வராதீங்க அப்டிங்கும்போது சேரி அப்டின்னாரு அதுக்கப்பறோ எங்க அம்மாவு நேத்து வந்து எங்க அம்மா கூட நா வந்து தொலைபேசியில பேசும்போது எங்க அம்மாவு அதா சொன்னாங்க இந்த மாரி தம்பியு வாங்கிட் வர வேணான்னு சொல்றே ஏன்னா அது எப்டி பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது அது மட்டுமில்லாம அதுல வந்து பேக்கிஜ்ங் டேட் வந்து பாத்திங்கன்னா சமீபத்துல ஒரு இரண்டு ஆண்டு இரண்டு மாசத்துக்கு முன்புங்குறமாரி போட்டுருந்தது எக்ஸ்பிரி டேட் வந்து பாத்திங்கன்னா அடுத்த ஆண்டுதா எக்ஸ்பிரி அப்ப அது வரைக்கு நம்ம வந்து ஃப்ரீஸர் யோல ஃப்ரிஜ்ஜிலயோ வந்து வச்சு வச்சு வச்சு யூஸ் பண்ணிட்டுருந்தம்னா அது நெலமை என்ன ஆகு நெனைச்சு பாருங்க இதே வந்துட்டு நம்ம நம்ம வீட்ல வந்து ஷட்டவுன் ஆகுறது அந்த மாரி எல்லா இருக் கு அந்த மாரி நம்ம ஷட்டவுன் ஆயிரு ட்ருக்கும் போது அது வேஸ்டு தான ஒரு நாள் ஃபுல்லா அது அது கூலிங்கே இல்லாம இருக்கு இல்லைங்களா.
ஆமா இப்ப அது வந்து கெட்டு போவ கெட்டு போவாம இரு க்குனு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ரசாயனத்தலா சேப்பாங்க அத சாப்புடுறதுனால நம்ளோடைய ஒடம்பு தா கெட்டு போகும் அது கெட்டு போவாதுனு நெனச்சு நம்ளோடைய ஒடம்பு கெட்டு போறதுதா இருக்கு இதுல. அது கெட்டு போக கூடாதுன்னு எல்லா ரசாயனத்தையும் போட்டு. செய்றாங்கல. நம்ப ஒடம்பு தா கெட்டு போகு நம்ல ஒடம்பு நிலை தா ரொம்ப பாதிக்கு எல்லாருமே இப்ப நறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்லா வருதுன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ற உணவுலா சாப்பட்றதுனால தா நா நெனைக்கிறே
கண்டிப்பாங்க தோழி ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இப்ப வந்து சிக்கனுக்கே வந்துட்டு நம்ப ஒன்னு இல்ல அதே சிக்கன் நம்ம வாங்கி மசாலா பவுட்ரு வாங்கி நம்ம வந்து கலக்கி நம்ப ஃபிரெஷ்ஷா போட்டு சாப்ட்டம்ன்னா முடிஞ்சுது. ஆனா இதே மாதிரி வந்து பாத்தீங்ன்னா ஃப்ரோஸன் டெஸர்ட்டுனு சொ ஃப்ரோஸன்னா இதுன் சொல்லிட்டு அந்த வ இது க கொழுக்கட்ட மாரி ஒன்னு இருக்குமே மோமோசு மோமோசு அதெல்லாமே வந்து பாத்தீங்கனா ஃப்ரோஸன் பண்ணி வெச்சிருக்காங்க அத எடுத்து நம்ம அவிக்க வச்சு எடுத்து சாப்ட்டம்ன்னா வேல முடிஞ்சுது இந்த மாரி விஷயங்கள் நா சாப்ட்டதில்ல ஆனா வந்துட்டு அ நா உண்மைய சொல்லனு அப்டினா நா இத்தன வர்ஷத்துல என்னோட இருவத் தி நாலு வர்ஷத்துல வந்து பாத்தீங்கனா சமீபத்துல சென்ற மாதம் தா வந்து கே எஃ சி சிக்கனே சாப்ட்டே அந்தளவுக்கு ஒரு இதான ய ஆளு தா அப்ப வந்துட்டு என்னோட கணவர் கிட்ட சொன்ன இது வந்து அடிக்கடி சாப்ட வேண்டா ஒரு வாட்டி சாப்ட்டா போது ஏனா வந்துட்டு நாங்கல்லா அப்டி தா அஹ் இ இதே என்னோட கொழந்தை கள் இருக்காங்க என்னோட கொழந்தைகள் அடுத் த வாரிசு வந்து வராங்க அப்டிங்கும் போது அவங்கல்லா இது டெய்லி சாப்பட்ணுனு விரும்புவாங்க அப்பவும்போது இது பரிச்சயமாயிரு இந்த மாரி உணவுகள் எல்லா இல்லீங்களா தோழி
ஆமா கண்டிப்பா இப்ப இருக்கற இப்ப இருக்கற குழந்தைகள் எல்லா கடைலரு ந்து வாங்கற பொருள் தா அத பாக்கறத்துக்கு வந்து நம்மள இழுக்கற மாதிரி இருக்கற பொருள தா அவங்க சாப்பட்ணுன்றாங்க வீட்ல சமைக்கிறதெல்லா எதுவுமே வேணான் சொல்றாங்க நம்ப பா போகும் போதே அது பாக்கறத்துக்கு அப்டியே நம்ம கண்பார்வைய இழுக்குதா இழுத்தா ஓகே ஆ இத வாங்கிர்லா நம்ப ஆஹ் இத வாங்கிர்லா நம்ப அதுக்கேத்த மாரி தா இப்ப அவுங்க உணவு சமைக்கிற உணவு முறையு அந்த மாரி தா இருக்கு நா நெனைக்கிற ஹோட்டல்ல எல்லாத்துலயுமே வந்து அதுக்கு கலர் குடுக்கணுன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பவுடர போட்டு கலக்கறது அது வந்து இன்னு கொஞ்ச நல்லா தெரியணும்டு அதுக்கு மேல அதுக்கு மேக்கப் பண்ற மாரி பண்றது இந்த மாரி பண்றதுனால தான் மக்களுடைய கவனத்த எல்லா அவங்க இழுக்குறாங்க அப்படின்னு நா நெனைக்கிற நீங்க.
கண்டிப்பாங்க தோழி ஆமா ஏனா இப்ப வந்து பாத்தீங்கனா மொதல்ல எந்த ஒரு விஷ்யமா இருந்தாலு நம்ம பாக்க தா செய்யறோ சோ கண்ணுக்கு வந்து அது அதோட இத வந்து நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணா தா ஒடனே நம்ப அத வாங்கறோ சாப்பட்றோ அதனால வந்து அதோட். இனிப்பு சுவையா இல்ல புளிப்பு சுவையா அதெல்லா கூட அடுத் அடுத்தது தான் நாவால சுவைக்றது அடுத்ததுதான் கண்ணுக்கு வந்து அது பார்வைக்கு ஏத்தபடி இருந்தது நம்மள வந்து நிறைவேற்றுச்சு அப்படின்னா நம்ம டக்குனு வாங்கிடுறோம் அப்புறம் வந்து எப்ப ஃப்ரியா இருக்குமோ அ வந்து டக்குன்னு சாப்ட்டுறோ. அந்த மாதிரி ஒரு என்னென்ன ஒரு பளப்பளன்ருக்கற பொருளே வந்து அபாயம்னு சொல்லி தா நம்ப இப்போ சொல்லணு இல்லைங்களா தோழி
ஆமா பல பலன்னு இருக்குறது பாக்குறதே அபாயம் தான் என்ன பொருத்த வரியும். அது பாக்குறதுனாலதான் நம்மளுக்கு தூண்டுது அவங்களும் நம்பள பார்வைக்கு படுற மாரி தான் வக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க அவங்களுக்கு வந்து நம்ப வீட்ல இருக்க கொழந்தைங்களுக்காக செய்யணும் செஞ்சாலும் ஒரு சிலதும் இருக் இருக்காங்க நா பாத்து பாத்து செய்றது பாத்து பாத்து பண்றது அந்த மாரிலாம் இருக்காங்க நம்மளால அந்த மாரிலாம் தேடி தேடி போய் கண்டுபுடிக்க முடியாதுல போற வழில எது பாக்குறாங்களோ அத இத கேட்டா ஒரு ஒரு எடத்துல போய் கொழந்த போய் இத அடம்புடிச்சு இதுதான் வேணும்னு கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும் வாங்கிதான் தந்து ஆகணும. ஒரு டைம் நம்ம நிராரிக்க முடியும் ஒரு டைம். என்ன பண்ண முடியும் நம்ம வாங்கி குடுத்துதா ஆவணும் வாங்கி குடுத்தாதான் சமாதானம் ஆகுற அந்த அந்த நிலைமயில இருக்காங்கல்ல.
கண்டிப்பா கண்டிப்பா கொழந்தைங்க மட்டும் இல்ல இப்ப பெரியவங்களும் அப்படிதா தோழி அதுலயு வந்துட்டு நானுமே சில இடங்களுக்கெல்லாம் எனக்கு இது வாங்கி குடுங்க அப்படிங்குவ. வாங்கி குடிக்கல. அருண் ஐஸ் இப்பவு நா எது கேட்டாலு வாங்கி குடுத்துருவாரு ஆஹ் அப்ப வாங்கி குடுக் துல அப்டிங்கம் போது நா அங்கே நின்னுக்குவே ஹா அதனால சேரி என்டா பண்றது அப்டிங்கிற மார் ஏதோ வாய்ங் குடுப்பாரு அதுனால எது கேட்டாலும் கெடைக்கு அப்டிங்கிற பட்சத்துல நமக்கு அது ஒரு சொகந்திரமா இல்லாம சேரி அப்ப எது கேட்டாலு வாங்கித்தராங்கங்கம் போது அவங்க இது நல்லது கேட்டதுன்னு யோசிக்கிறதில்ல ஒரு அன்பின் பெயரால வாங்கி குடுத்தர்றாங்க அப்ப நம்ம என்ன பண்ணனு அப்டினா எது நல்லதோ எது நம்ம ஒடம்புக்கு நல்லதோ அத மட்டுமே நம்ப வந்து கேட்டோ அப்டினா நமக்கு அது ஒரு நல்ல இதா இருக்கு இல்லைங்ளா தோழி
ஆமா கண்டிப்பா நம்ம ஒடம்புக்கு நல்லதுன் நம்ளுக்கு தெரி மொதல்ல நம்ப அத தெரிஞ்சுக்கணு இத எப்டி செய்றாங்க எப்டி பண்றாங்க அந்த மாதிரியா நம்ப அந்த விஷ்யத்த தெரிஞ்சுட்டு மேக் முடிஞ்ச வரைக்கு நம்ப வீட்ல செஞ்சு சாப்பிட்றதுதா நல்லதுன் நா நெனைக்கிறே உம் முடிஞ்ச வரைக்கு என்னால நம்ளால என்ன முடியுமோ முடியாத டைம்ல வேணா வெளியே போய் வாங்கிக்கலா முடிஞ்ச வரைக்கு நம்ம வீட்ல சமைக்கிற சாப்பாடு அவ்ங்க நம்ப வீட்ல சமைக்கிற சாப்பாடோட வெளிய சமைக்கிற சாப்பாடு பெஸ்டா என்ன
அதுதா அதுதாங்க தோழி கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்னா நம்ப சில விஷ்யங்கள் வந்து நமக்கு சமைக்க தெரியாது அது வந்து ஹோட் டல்லதா கெடைக்கு அப்டிங்கிற மாரி இப்ப வந்து நா நெறைய இந்த சமூக வலைதளங்கள்லா வந்துருச்சு இல்லைங்ளா அதுலயே வந்து நம்ம என்ன சமைக்க நெனைக்கிறோமோ அத வந்து ஜஸ்ட்டு நம்ப வந்து இந்த மாரி இத எப்டி சமைக்க இது அப்டின் போட்டா அதுலே என்னென்ன தேவையான பொருட்கள் எவளோ அளவு போடனு எப்டி சமைக்கிறதுன் மொதக்கொண்டு எல்லாமே வந்துருது இது தவர நமக்கு வேற என்ன வேணு இல்லைங்ளா
உம் ஆமா நம்ப நம்மளுக்கு தேவையானத நம்ப வலைத்தளங்கள்ல போட்டாலே போது அது நம்ம அதுகிட்ட அ பக்கத்துல ஒரு ஃபோன் பக்கத்துல நின்னு நம்ப இததா சமைக்க போறோ அப்டின் சொன்னாலே போது அந்த மாதிரி அந்த மாதிரி விஷ்யந்தா தொடர்ந்து நம்ம ஃபோன்லே நம்ம பாக்க பாப்போ பாக்க முடியு
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அதனால உலகமே நம்ப கா கைல வந்து வந்துருச்சு அப்டிங்கும் போது இன்னமு வந்து நம்ப நம்ப வீட்ல பண்றோ அப்டினா டேஸ்ட்டு கொஞ்சோ ஏ முன்ன பின்ன இருந்தாலும் வந்து நம்ம சத்தானதா பண்ணுவோ இதே கடைல வந்து சமைக்கிறவ்ங்களுக்கு இன்னு நமக்கு சத்தா பண்ணனுனு இல்ல வந்து அதுல ஒரு பூச் ச்சி விழுந்தா எடுத்து போட்டு சமைக்கணுனு அந்த அக்கறயெல்லா அவ்ங்களுக்கு வந்து இல்ல அப்டி பண்ணுனு அவ்ங்களுக்கு அவசியமு இல்ல இல்லைங்ளா
உம் இது வந்து உணவுத்துறை உணவு துறையோடைய கட்டுப்பாட்ல தா அவ்ங்க செய்றாங்க இருந்தாலு உணவுத்துறை வந்து ஒரு ஒரு நிம்ஷமு ஒரு ஒரு நொடியு போய் போய் பாத்துட்டே இருக்க முடியாதுல்ல இதுதான் பண்றாங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்ட்டு நம்மள அவங்க போயிட்டு பண்ணிட்டே இருக்க முடியாதுல
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதனாலதா சில சமயோ வந்து சொல்லாம கொல்லாம அவுங்க வந்து ரைடு மாதிரி வந்துடுறாங்க சமீபத்துல சென்ற ஆண்டுல கூட வந்து பார்த்த நீங்க நாங்க சிக்கன் எல்லோ எதோ கெட்டு போனதெல்லா ஃப்ரிட்ஜ்ல வெச்சு அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கனு சொல்லிட்டு சமைச்சு குடுத்துட்டு இருந்தாங்கனு சொல்லி அத்தனையும் வந்து எடுத்து கொட்டனாங்க கொட் சுட்டும் போதே அதது வந்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்தது
அவுங்க அத பதப்படுத்தணோ பதப்படுத்தணோம்னு சொல்லிட்டே அதுக்கான ரசாயனத்த அதிக அதிகப்படுத்திட்டே இருக்காங்க இதுக்கான அளவு மட்டு இல்லாம அது அது அவுங்க அரசாங்கத்துல குடுத்த ஒரு குறிப்பிட்ட அளவ தாண்டி அவுங்க இது இன்னோ நல்லா இருக்கணோ இன்னோ நல்லா இருக்கணோ இன்னோ நல்லா இருக்கணோனு சொல்லிட்டு அவுங்க அது க்கான நறைய மருந்து குடுக்குறாங்க அந்த மருந்த வந்து அந்த மருந்த தா நம்ம வந்து சாப்படுறோ நம்ம ஒடம்புக்கு நல்லது நல்லது இல்லன்னு தெரிஞ்சோ ஒரு சிலர் சாப்பிடுறோ இதுதா இது எத நோக்கி போயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கே தெரியல நம்ம மனசு சொல்லும் இதெல்லாம் சாப்பிடக்க கூடாது இத ஆனா கண்ணு வந்து இததா சாப்பி னும் அப்படின்ற அந்த ஒரு கட்டயத்துல இருக்கு
ஆமா தோலி அதுலுயோ வந்து சில பிராண்டட்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபாரின் பிராண்டு அங்க இருந்து இங்க நம்ம அ இந்தியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து தொடங்கி அந்த பிராண்ட வந்து நல்லா இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோ கடசில வந்து அத பத்தி விசாரிச்சு பார்த்தோ அப்டி அதா இவங்கலா அங்கருந்து இம்போர்ட் ஆயி கிட்டதட்ட அந்த இறச்சி ரெண்டு வ ரெண்டு வருஷோ ஆ அந்த மாதிரிலா ஸ்டாக் வெச்சு யூஸ் பண்றாங்ளா ம்ம எல்லாமே ஃப்ரிட்ஜ் உள்ள போட்டு ஃப்ரோசன் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி அந்த மாரி எல்லா போயிட்டுருக்குங்க தோழி
ஓகே தோழி இப்டிக் கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது நம்ம அடுத்த சந்திப்புல
ம் கண்டிபாங்க தோழி நன்றிங்க தோழி நன்றி